அ
ஓகே கேக்குது அத நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கேன் சாப்ட்டாச்சா லஞ்ச் முடிச்சா
ஆ லன்ட்சு முடிச்சாச்சு
ஓகே ஓகே ஆ முடுச்சாச்சு
ம் ஃபைன் எல்லா ஓகே தான
என்னப்பா
எல்லா ஓகே தான எல்லா ஃபைன் தான
எல்லாரு ஃபைன் தா எல்லாரு நல்லாருக்காங்க
ம் ம் ம்
ஓகே நீன்த ம் சொல்லு ஓகே என்னோட ஸ்கூல் லைஃப் ஆ என்னோட ஸ்கூல் லைஃப் நா வந்து கோயர்ட்ல தா படிச்சே
அப்டியா எல்லாரு ஏங்கு ரொம்ப ஏங்குவாங்க பசங்க பொண்ணுங்க படிக்கிறதுக்ல்லா
அ நா ஃபர்ஸ்ட் நா ஆமா நா கே ஜிலருந்து டுவல்த் வரையுமே கோயடு தான்
டொல்த்து வரைக்குமேவா
ஆமா டுவல்த் வரையுமே கோயடு ஆனா பாத்தீங்ன்னா என்னோட ஸ்க் கூல் லைஃப் பாத்தீங்ன்னா அப்டே கா அ அதாவ்து ஒரு சிக்ஸ் ஸ் டு டுவல்த் வரையுமே வந்து ஒரு காலேஜ் படிச்ச மாறி பாத்துக்கங்க அப்புடி இருக்கூ அவ்ளோ ஜாலியா இருக்கூ அவ்ள ஜாலியா இருக்கூ ஆமா
ளோ ஜாலியா நா கேள்விப்பட்டே இல கோயட்டனாலே ரொம்ப ஸ்ரிக்டா தானே இருப்பாங்க
அது இப்பதா அந்த மாதிரில்லா பண்றாங்க நாங்க வந்து நைன்டி சிக்ஸ் பேட்ச்சு
அப்படியா நீங்க இருக்கிற
ஆமா ஆமா ஆமா ஆமா இப்ப எங்க குரூப்பே நைன்டி சிக்ஸ்ன் தா வச்சிருப்பாங்ஞ எங்க ஸ்கூல் பேர போட்டு நைன்டி சிக்ஸ்னு வச்சிருப்பாய்ங்ஞ ஆமா ஆமா நைன்டி சிக்ஸ் போட்டு ஆ இப்ப எங்க குரூப் எல்லாருமே நைன்டி சிக்ஸ்ன் தான் வச்சிருப்பாங்க அப்ப பாத்தீங்ன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப் ருப்பாங்க அண்ணா நம்ம கேர்ள்ஸ்
ஃபோனு இந்த மாரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவு
எந்த ஒரு இதுமே இருக்காது யாரு மத்த கிளாஸ்ல அதாவ்து கிளாஸ்குள்ள கிளாஸ்க்கு அந்த மாரி யாருமே பண்ணது கெடையாது அ கிளாஸ்குல்லலாம் பாத்தீங்ன்னா ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஃபீலிங்ல தான் இரு ப்பாங்க பாத்துக்கங்க யாரு தப்பானதுலா இருக்காது
ஆ ஆக்சுவலா அந்த டைம்ல அ அப்டின்ற ஒரு ஃபீல் அப்டின்னா என்னன்டே தெரியாது
தெரியாது உண்மையிலே நா டுவல்த் முடிச்சு வர வரையும் அதை பத்தில யோசனைையில எனக்கெல்லா கெடையவே கெடையாது ஆமா அ என்ன பண்ணுவாங்ஞன்னா லெவன்த் டுவல்த்த மட்டு என்ன பண்ணுவாகனா ப்ரின்ஸ்பல் ரூம் கண்ணு முன்னாடி இருக்கனு சொல்லிட்டு டு அந்த நாங்க ரெண்டு வருஷொ படிச்சப்ப அந்த ஓட் டு செட்டு தா வச்சிருப்பாங்க எங்களுக்கு ஏன்னா நீங்க ரொம்ப சேட்ட பண்றீங்கன் சொல்லி ஓட்டு செட்டு ஓட்டு செட்டு மத்தவங்களுக்கெல்லா நல்லா க்ளாசஸ் குடுப்பாங்க ஓட்டு செட்டு
ஓட்டு செட்டுனா அ ஆ ஓட்டு போட்ட வீடு மாறி ஓட்டு வீடு மாத்ரி ஆ செரி செரி ஆ
அந்த மாறிதா செட்டு கொடுப்பாங்க என்னன்னு கேட்டனா நீங்க ரொம்ப ஒவர் சேட்ட செய்யறீங்க என் கண்ணு‌ முன்னாடியேதா இருக்கு குனு நீங்க அப்டின் சொல்லிட்டு டு அது ஒரு பனிஷ்மெண்ட் பாதி ஆனா பனிஷ்மெண்டயு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோ பாத்துக்க
பனிஷ்மெண்ட்ட அது இப்ப நெனைக்கும் போதுதா நம்மளுக்கு அது ஒரு மறக்க முடியாத நினைவுகள் மாதிரி இருக்குல்ல
ஆமா நாங்க அப்பயையே அத பத்தி பனிஷ்மெண்ட்ன்னு நெனைக்க மாட்டோ அது ஒரு ஜாலியா இருக்கூ அ ஆக்சுவலி எதுமே வந்து தனியா போய் மாட்டவே மாட்டோ மாட்டனா மொத்தமா மாட்டணு எல்லாருமே ஆமா அப்படிதா மாட்
அப்பதான நல்லா இருக்கூ
துமே அது ஆமா கேர்ள்ஸ் த்துமே வந்து எதுமே வந்து சொல்லவூ மே மிஸ்ஸலா கூட்டு கூட்டு கேப்பாங்க இங்க வா உனக்கு தெரியுல யார் யார் சண்ட போட்டா சொல்லுங்க அப்டின்னாலா மிஸ் தெரிந் தெரியாது மிஸ் அப்டின்னுவோ தெரியும்புள உங்களுக்குலா தெரியு ஆனா சொல்ல மாட்டேங்கபிள அப்டின்னுவாய்ங்க தெரியுட்டுல அப்ற ஏ கேக்குறீங்க
கருப்பாடு ஆ கருப்பாடு ஒரு ஆள் மட்டு போட்டு குடுப்பாங் ஆமா
கருப்பாடுன்னுல்ல எல்லாருமே ஒரு மாரிதா இருப்போ ஒரு தடவ பாத்தீங்னா மாடில கிளாஸ் வச்சிருந்தாங்க அப்பதா எங்களுக்கு பனிஷ் மென்ட்டா கீழ தள்ளி விட்டாய்ங்க மாடில கிளாஸ்ல டீச்சர்ஸ்லா வருங்காட்டி பெஞ்செல்லாம் டம்மு டும்முன் போட்டு ஒடச் சி பயந்துட் கேர்ள்ஸ் எல்லா பயந்துட்டோ பாத்துக்கங்க போட்டு ஒடைச்சிட் டம்மு டுமீமுனு கீழே சவுண்ட் வந்து மேல வந்துட்டாங்க வந்துட்டு இந்த ஒரு பொண்ணுா என்ன பண்ணிருச்சு பயந்துட்டு இவிங்க கீழல்லா அப்டி பாய்ஸ் பண்ணுட்டு பயந்துட்டு போய் மேம் இங்க இப்பெல்லா பண்றாங்க மேம் சொல்லி வுட்டு வந்துருச் சு அது போயிட்டு சொல்லிவுட்டு எல்லாரு கீழே எறங்குங்கன்ட்டாங்க எல்லாரு கீழ எறங்கி எல்லாரயூ கேக் கிறாங்க யாருமே பதில் சொல்லல அந்த பிள்ளய கூப்ட்டு நீ சொன்னேல்ல நீ சொல்லு இப்ப சொல்லு யார் யார் சண்ட போட்டா சொல்லு அப்டின்டாங்க அந்த புள்ள அப்டி முழிக்கிது ந நீ தெரில மேம் சண்ட போட் டதா மேம் தெரியு அப்டினுச்சு அப்றோ எல்லாத்தையு துவிச் டு ஒரு வழியா புடிச்சு அப்றோ பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்களா அப்பறோ ஒன் வீக் அந்த பிள்ள கூட பேசவே இல்ல பாத்துக்கங்க யாருமே நீ நீ தானே போய் மாட்டி விட்ட உங்கூட யாரு பேச கூடாது அப்டின்ட்டே ஆமா அப்ப நா மட் டுதா பேசுவே அதுகூட ஆமா அப்ப நா மட்டுதா அதுகூட பேசுவே அதூ எனக்கு வார்ன் பண்ணுவாய்ங்க ஏய் நீ பேசுனேன்னா நீ உங்கூடயூ நாங்க யாரு பேச மாட்டோ அப்டின்னுவாய்ங்க ஆமா
ஆக்சுவலா அது வந்துட்டு அது ஒரு இது இருக்கூ ஆ
பாவோ இல்ல எனக்கு பாவமா இருக்கூ அத பாக்கும்போது
ஆ தன் ஆ அதா அது பஞ்சாயத்துல நம்ம குடுக்கற அந்த அந்த தீர்ப்பு மாரி அந்த கிளாஸ் ரூம்ல அந்தமா அந்த காலத்துல அதெல்லா அடிக்கடி ஒரு நா எங்க ஓ இருந்தாலு நடக்கிற மாரி இரு சு நீ அவ கூட பேசுற நானு உன் கூட பேச மாட்டே
அதெல்லா ரொம்ப ஜாலியா இருக்கூ பாத்தோ அதுக்கு நேர் ஆப்போசிட் காலேஜ் பாத்துக்கோங்க எனக்கு காலேஜ் கொண்டு போயி காலேஜு பாத் ஆஹ இல்லல்லல அதா சொல்றே நேர் ஆப்போசிட்டு சொல்லிட்டே கேர்ள்ஸ் காலேஜு அந்த காலேஜ் பாத்தீங்னா ஒர் ஒர் ஆமா ஒரு தனி பொட்டல் காடு பாத்துக்கங்க அந்த ஊரே கெடையாது அந்த காலேஜ்ல ஊரே கெடையாது ஒரு ரோட்டு மேல காலேஜு எங்கிட்டு சுத்தி பாரக்ஷத்தாலு வெறு தென்ன மரந்தா இல்லல்லல நா நியூட்ரிஷன் டயடிடிஸ் நானு ஆமா அந்த மாரி வெப்பாங்க ஆமா ஆமா எனக்கு பயங்கரது பாத்து கங்க அதூ கிளாஸஸ்லா பாத்தீஙன்னா ப்ரேயர் வெப்பாங்க அங்க
ஆ ஆமா மண்டே மேக்சிமோ டெய்லி மார்னிங் வெப்பாங்க
டெய்லி மார்னிங் பிரேயர்ல என்ன பண்ணனுனா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் லருந்து ஒருத்தவுங்க தமிழ் நியூஸு ஒருத்தங்க இங்கிலீஷ் நியூஸு
ஓ ஓ ஆ ஆ ஆ இருக்கு இருக்கு ஆமா நா எனக்கு ஞாபோ ரீகால் ஆகுது எனக்கூ எங்க ஸ் ஸ்கூல்ல நடந்திருக்
இந்த மாரி அது ஸ்கூல்ல நடந்துச்சு நான் காலேஜில் சொல்லிட்ருக்கே ஆ ஸ்கூல்லல நா இப்டி பண்ணதில்ல ஸ்கூல்லலா இந்த மாதிரி பண்ணதே கெடையாது நாங்கலா ஒன்லி பெரிய விஷ்யே ஆனா அந்தஸ் அந்த காலேஜுல
ஆ
ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது முன்னாடி என் பேரு தான் வரும் பாத்துக்கங்க எனக்கு பயங்கர கோபமா வரும் அது ஃபர்ஸ்ட்ட் என்னோட டிபார்ட்மெண்ட வ த ஆமா பஃர்ஸ்ட் எடுத்தோனே என்ன் போயிருதான் நான் தான் என்னனாலும் அது வைவாலா ஆமா வைவாலா நான் தான் முன்னாடி போய் நிப்பேன் பாத்துக்கோங்க என்னதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கடுப்பா நான் வந்து நிறைய படிக்க வேண்டியது வந்துரும் ஹா எதுக்கெடுத்தாலும் எனக்கு தான் கடுப்பா இருக்கும் ஐயோ எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் ஏம்மா எனக்கு முன்னாடி பேர் வச்சீங்க நாலா எனக்கு எனக்கு இல்ல எனக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் வைக்கணும் நான் சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு எனக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு பின்னாடி நடுவுல தாமா பேர்லாப்ப உங்களம்
இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப அது நமக்கு அறியாமே ஒரு போல்டான ஒரு இது நமக்கு வந்துரும் அந்த பயம் அந்த பியர் ஆமா பியர் எல்லாமே நம்ம விட்டு போயிரும் ஆட்டோமேட்டிக்காவே உம்
ஆ அதுக்கப்புறம் ந அந்த மாதிரி இரு இன்னொன்னு என்னன்னா ரேங்க் கார்டு கொடுப்பாங்க மாச மாசம்
ஆஹ் சரி ஆஹ்
ரேங்க் கார்டு வரும் மாசம் மாசம் ரேங்க் கார்டு வரும் அங்க ஹாஸ் செல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து வெளியில் போ சொல்லுவாங்க இப்ப ஏதாவது வெளியிலா வீட்டுக்கு போலாம் மந்தலி கொஞ்சம் வீட்டு கூடுவாங்க அப்போ வீட் ஹாஸ்டல்ல அப்படி வீட்டுக்கு ஒரு ஒரு நேரம் என்ன செய்வாங்கோ அப்பதா அந்த ராங்கட கொடு வாங்கி பாத்துக்காங்க ரேங்காட கொடுத்து பேரன்ஸ் சைன் பண்ண போறதே ரெண்டு நாள் தான் போறோம் எதுக்கு தா
ஆஹ அதுக்கு என்ட போய் கத்தி கூப்பாடு வைக்கிறீங்க
ஆ ஆமா ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கே நான் மார்க் வாங்கிருவேன் அதனால ஆனா இருந்தாலும் எங்க வீட்டல நான் காமிக்க மாட்டேன் இப்ப அ வரையும் எங்க வீட்டுல சொன்னே ரேங்க் கடை எங்க அம்மாகிட்ட காமிச்சதே இல்ல ஆனா சொல்லிடுவேன் நான் எங்க அம்மா கிட்ட ஆனா ரேங்க்கார்ட் எல்லாம் கொடுக்குறாங்கம்மா ய பிரண்டு தாமா சைன் பண்ணி கொடுத்தா அப்படி என்பேன் ஆ ஆ எங்க அம்மா கிட்ட சொல்லுவே காலேஜ்ல ரேங்க் எங்க அம்மா கேட்டாங்க காலேஜ்ல ரேங்க் கார்டு கொடுக்குறாங்கள அததான் ஆமாமா ரேங்காடெல்லாம் குடுக்குறாங்க அட அதுதான் மேல ரெண்டாவது மாடி ஹாஸ்டலு கீழ வந்து பஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் இது கிரௌண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் காலேஜ் எங்களுக்கு
ஓ அந்த ஒரே பீல்டிங்லயே காலேஜும் ஹாஸ்டலும் ஐயோ அப்போ ரொம்ப ஜெயிலா இருக்குமே
ஐயோ பயங்கரமா இருக்கும் ஆமா ஸ்டடி அந்த ஹால்ல உக்காந்தா ஸ்டடி நடக்கும் காலையில ஸ்டடி நடக்கும் இப்போங்க நைட்டு ஸ்டடி நடக்கும் அயோ அப்பா நாதா ஆமா ஆஹ் ஆனா அதுலயும் என்ஜாய் பண்ணோம் இந்த மந்த்லி விடுறாங்க இல்லையா அப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பக்கத்துல தேட்டர்ல பேசும்மா பார்க்கறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்துல ஒவ்வொரு ஒரு நாள் ஆனா வீட்டுல சொல்லிட்டு தான்
வீட்லசொல்லிட்டா ஆ வீட்ல சொல்லிட்டு போனா கிக்கே இருக்காது வீட்ல சொல்லாம போய் க அதுக்கு ரெண்டு கேள்வி கேட்டு அதுக்கு ஒண்ணு தெரியாம அது நல்லா இருக்கு அந்த லைஃப்
இல்ல நா எதுமே சினிமாக்கு போனனாலு சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலு எல்லாத்தியு எங்க அம்மாட்ட ஷேர் பண்ணிடுவே ஆஹ் அப்போ சொல்லிறேன் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொரு மாசத்து ஒவ்வரு வீட்டுக்கு ஒவ்வொருஃப்ரெண்டோட வீட்டுக்கு
ஆஹ
அந்த மாதிரி கணக்கு வச்சு ஒவ்வொரு மாசம் சாப்பட போது ஆ ஆ ஆமா ஆமா அவங்க வீட்டுல சாயந்திர வரையுஸஒரு ஆறு மணி வரையு அவுங்க வீட்டல டைம் ஸ்பெண் பண்ணுவோ அப்றோ ஆறு மணி க்கு மேல எல்லாரு அவுங்க அவுங்க வீட்டுகு கெளம்பி போயிடுவோ அந்த மாரி எல்லா அந்த
உங்க வீட்லையு நடந்துருக்குல்ல
ஆ எங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கனா எப்ப வந்தாங்கன்னா கொஞ்சோ இன்டன்ஷிப் வந்து போயிருந்தோ ஹாஸ்பிட்டல் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தெரியு இல்லயா
மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இங்கதா ஓ ஆமா அங்கதா வந்துட்ந்தீங்களா
அ இன்டென்ஷிப் ஒன் மன்த் டயடிஷியன் இன்டர்ன்ஷிப் வந்துருந்தோ அப் அப்போ வந்து என்ன பண்ணிட்டோன்னா எச் ஓ டிட்ட கேக்காம எங்க வீட்டுகூட்டிட்டு போயிட்டே நானு அதோ இதோ ஒரு குயர்பாடு வந்து எங்களுக்கு போட்டு குடுதுட்டாய்ங்க போட்டு குடுத்து அந்த ஒன் மன்த்து முடிஞ்ச ஒடனே காலேஜ்ல கூப் ட்டு எச் ஓ டி அவங்க இவங்க எல்லாத்யு கூப்ட்டு அப்டே ஒரு பேசுவாங்க எப்பா நா ஒன்ய ரொம் ப நல்ல பொண்ணு நெனைச்சேப்பா நீ ஏன்பா நீயே இப்டி நீயே இப்டி பண்ணலாமானங்யே
நா உங்ககிட்டெர்ந்து இந்த மாதிரி ஒரு இத நா எதிர்பாக்கவே இல்ல
ஆமாங் எது சொல்லுவாய்ங்க என்ன படோ உங்கிட்ட அதேதா இதே வர்த்ததெ எ ஹெச் ஓ டி நா உங்கிட்டருந்து எதிர்பாக்கவே இல்லப்பா இதெலா அப்டின்னாங்க இல்ல மேம் மேம் அங்க சைன் போட்டுட்டே மேம் போனோவே சைன் போட்டா எங்ககிட்ட ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கனுல்ல அங்க பண்ணனுல்ல ஆ இல்ல மேம் அம்மாக்கலா தெரியு மேம் அண்ணதா வந்து கூட்டிட் போனாங்க
ஆ உம்
நீ இன்றனால என்னால ஒண்ணுமே பேச முடியேல அப்டின்ட்டாய்ங்க ஒரே வார்த்த அ உங்க வீட்டுக்குத்தே போனீங்ளா எங்க போனீங்க ஆமா உங்க வீட்டுக்கு தா போனீங்ளா எங்க போனீங்க அப்டினாங்க மேம் நீங் போன் பண்ணி வேணா கேட்டுக்கங்க மேம் எங்க அண்ணவந்து என்னய பாக்க வர்றதுல எல்லா எல்லார்டியு பேசு எல்லார்டியு பேசுவாங்க எங்க அண்ணா
அப்டியா அவுங்க இன்ஜினியரிங் முடிக்க அவங்களா இன்ஜினியரிங் முடிச்சவங்ளா அவுங்க
யாரு எங்க அண்ணனா ஒரு அண்ணா இஞ்சினியரிங் படி ச்சுருக்காங்க அவுங்க அவுங்க இல்ல இன்னொருத்ங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க எங்க அண்ண
என்னாப்பா யப்பா டைம் முடிய போது கால் பண்றீங்ளா ட அக்கா எல்லா கெடயாது ரெண்டு பேருமே அண்ண தா கால் பண்றீங்ளா ஓகே அ
ம்